ஓம் வண
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே இன்னைக்கு என்னங்க ஆச்சுன்னா
ம்
அ காலைல இருந்தே அ என்னோட கொழந்த இந்த மாதிரி ஏதோ புதுசா வந்து ரெசிபி புதுசா ஏதாது சமையல் செஞ்சுதாங்க அப்டின்னாங்க ஒடனே என்னோட இனியொரு பொண்ணு அம்மா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எதுமே சமைக்க வேண்டா நீங்க ஜஸ்ட் ரெசிபி சொல்லுங்க நானு என்னோட பாட்டி நாங்க மூணு பேரு சேந்து சம ச்சு தர்றோ அப்டின்னாங்க நா நா ஒடனே யோசிக்க ஆரம்ச்ட்டே இவுங்க இவ்ளோ சின்னவங்களா இருக்காங்ளே இவ்ங்ளுக்கு நா என்ன ரெசிபி குடுக்கட்டு எவ்ளோ ஏன்னா ரொம்ப அழகா கேட்டாங்க அத நா பகிர்ந்துக் கூட முடியலையா அதனால சேரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கேபேஜ் கிரேவியு சப்பாத்தி மட்டு செய்ங்க அப்டின்னு நானு பாத்தே என்னதா செய்வாங்க அப்டின்னு சரி ஏதாவ்து ஏதாவ்து ரெசிபி கேப்பாங்களா எப் ப்டி செய்ணு என்னன்னா உள்ள ரெண்டு பேரு மூண எங்க அம்மா உபய கி ச்சன்ல தா இருந்தாங்க ஆனா அவ்ங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க அவுங்க தெரியு என்ன எங்க இருக்குன்னு ஒருத்தி ஃபிரீட்ஜ் ஓபன் பண்றா அ அது அந்த வெஜிடபிள் இந்த காய் எல்லா எடுத்துட் டு அ கட் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒடனே நை ஃப்ல்லா எடுத்துட்டு நா நா பயந்துட்டே என்னப்பா பண்றாங்க அப் அப்டின்னு அதுக்கப்பறோ இனியொரு பொண்ணு என்னன்னா அ மாவெடுக்கிறா டிப் பன்ல இருந்து மாவல்ல எடுத்து பாட்டி கிட்ட குடுக்குறா இந்தாங்க பாட்டி இதுக்கு என்ன என்னன்னு பண்ணுங்க அப்டின்னு எனக்கு கு நெஜமா இன்னைக்கு ஷாக்கிங் சொல்லலாமா இல்ல சர்பிரைசிங் சொல்லலாமா ட்ருந்தது
இருக்கிற பிள்ளைகள் அப்டிதா அவ்ளோவா வந்து அ கலந்துக்காத மாதிரி இருப்பாங்க ஆனா அப்சர்விங் நல்லாதா இருக் கண்டிப்ப நானு கவனிச்சிருக்கே என்னுடைய பிள்ளைகள் வந்து பெரும்பாலு கூப்பிட்டு சொன்னால் ஒழிய தானா வந்து உதவி பண்றதுக்கு வரமாட் டாங்க பொதுவா அதுவு அவுங்களுக்கு பிடிக்காத இந்த சு த்தப்படுத்துற வேலை இந்த சமையல் வேலை அப்டின்னா ஆனா வளந்த பசங்க தா அப்டின்னா சொல்லணு கூப்ட்டு சொன்னா செய்வாங்க ஆனா நாங்க அப்டி வளரல இப்ப அம்மா வந்து ஏதோ செய்றாங்க இல்ல அப்பா ஏதோ வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதை செய்யறாங்க அப்டின்னாலே நம்மளுடைய தலைமுறை அப்டின் நெனைக் கிறே அந்த ஒரு மன ஓட்டத்திலயே இருப்போ இல்லையா நம்ம கேட்போ அவுங்களுக்கு ஏதாவ்து உதவி வே ஆனா இப் பெருக்க பிள்ளைகள் அப்டி கேக்குறதில்ல ஆனா சொன்னா செய்யறாங்க அப்ப வந்து நானு யோசிச்சிருக்கே சில சமய இவுங்களுக்கு இத பத்தினா ஒரு இதுக்கு முன்னாடி பிர்ராக்டிஸா பண்ணதே இல்லையே எப்டி செய்வாங்க அப் டின்னு ஆனா ஆச்சரியப்படுத்துவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவுங்க அ கவனிக்காத மாதிரி இருந்தாலு அவுங்க கவனிக்கிறா ங்க அப்டிங்கறிறதுதா நானு புரிஞ்ட்
இல்ல கரெக்ட் கரெக்ட் தா சோ அதுதா இந்த கொழந்தைங்க எப்டின்னா எனக்கு அப்பப்போ ஒவ்வொரு வாட்டி என்னன்னா ஒ பயமா இருக்கு ஏன்னா சில பேர் இப்டி சொல்லுவாங்க கொழந்தைங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க வீட்டு வேலையில இருந்து ச ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்பறோ படிப்பு வந்து படிக்க மாட்டாங்க படிப்புல அவுங்களுக்கு கவனம் இருக்காது இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்டினு அது வந்து எனக்கு இப்பவு டவுட்டா தா இருக்கு நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவ்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
ம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியில என்னா என்ன சொ ல்றது அந்த அந்த வயசுக்கேத்தபடி நா என் பிள்ளைகல ஆப்கோஸ்ஸு தானா வரமாட்டாங்க கூப்பிட்டு செய்ய வச்சுக்கிட்டுதா இருப்பே ஆனா அது செய்யறதுனால அவுங்களுக்கு அதுல படிப்புல ஆர்வ கொறஞ்சிர்ச்சா அப்டின்னு கேட்டா நிச்சியமா வீட் வீட்டு வேலைகள் வந்து ஆர்வத்த வந்து செதற விட்ட மாதிரியோ இல்ல கொறைச்ச மாதிரியோ தெரில ஆனா நிச்சயமா இந்த சமூக வலைத்தழங்கள் அதுவு இந்த பதிம் பருவத்துக்கு போறாங்க பாருங்க டீனேஜுன்னு ஒன்னு உள்ள நுழைறாங்க பாருங்க அது வந்து இது வரைக்கு நா பாத்ததுலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பருவம் அப்டின்தா எனக்கு தோணுது ஏன்னா என்ன சொல்றது அவுங்குளுக்கு வந்து அந்த பக்குவமு இருக்குறது இல்ல அது இதுல அப்போ வந்து அந்த நேரத்துல அவுங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸோட ஆ என்ன சொல்றது வீரியத்தினாலயா இல்ல என்னன் தெரில எப்பவுமே எத சொன்னாலு ஆ ஆ ஒரு சண்ட போட்றது ஆர்கியூ பண்றது அப் புடிங்கிற ஒரு மனநிலை யோடையே அது வந்து பெரும்பாலான மனோ தத்துவ நிபுணர்கள் ட்ட மருத்துவர்கள் ட்ட கேட்டா வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னா அப்ப அவுங்குளுடைய ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு இதனாலதா அப்டி பண்ணுவாங்க ஆனா வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ஒன்னு கத்துட்ருக்கே ரெண்டு பிள்ளைங்கள நம்ம பெத்ததுல்ல ஒன்னு முக்கியமா நா கத்துட்ருக் து என்ன அவங்க எதாவது சொன்னா வந்து கொஞ்சோ அமைதியா ஒக்காந்து கேக்கணுமாம்ல ஒடனே ஒரு சொல்யூஷன குடுக்க கூடாது அப்டிங்கறத வந்து ஆ என்ன சொல்ற பட்டு தெரிஞ்சட்ருக்கேன்தா சொல்லலா நானு ஒடனே வந்து அதுக்குதா நம்ம மனசு அது என்ன இயற்கைன் நெனைக்கிற மனிதனோட ஒரு இயற்கையோ என்னமோ அவுங்க எதாவது ஒரு பிரச்சன அப்டின் சொன்னாங்கனா அதுக்கு என்ன தீர்வு அப்டின்னு நம்ம கண்ணோட்டத்துல நம்ம சொல்லிர்றது ஒடனே ஆனா இப்பல்லா வந்து கொஞ்சோ கஷ்டப்பட்டு அத கட்டுப்படுத்திட்ருக்கே ஏனா அது சொன்னா வந்து அதுவு அந்த பதின் பருவத்துல என்ன ஆகுதுன்னா அது அவுங்களுக்கு பெரும்பாலு புடி க்கிறது இல்ல அது நா மொதல்ல என்னோட பொண்ணோட கேஸ்ல அது வந்து நா அழகாவே கவனிச்சிருக்கே அப்புடி நா தீர்வு சொல்ல சொல்ல கொஞ்சோ என்ன ஆச்சின்னா ஒரு ஒரு கேப் வந்துடுச்சுன் சொல்லா எனக்கு அவுளுக்கு இடையில அந்த பருவத்துல வந்து சட்டுன்னு கொஞ்சோ அவ என்னோட பகிர் எல்லா விஷயங்களையு பகிர்ந்துக்குறத கொறச்சிக்கிட்டா ஒரு ஃபில்டர் வந்துடுச்சி அப்டின் வச்சிக்கோங்கலே
பா கரெக்ட்
க்கப்பறந்தா வந்து இல்லையே இது தப்பு அப்டின் யோசிச்சி
ம்
அப்றோ கொஞ்சோ என்ன செய்யறது என்னாச்சு ஏதாச்சு நானே என்னையவே பாத்து கொஞ்சோ சைக்காலஜி சம்பந்த தத்துவோ சம்பந்தப்பட்டதெல்லா கொஞ்சோ பாத்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்பறந்தா வந்து கஷ்டப்பட்டுதா நா மாத்திக்கிட்டே அது வந்து இன்னு கூட இப்ப கூட அது என்ன சொல்றது என் பையனோ இல்ல பொண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா டக்குன்னு அதுதான் வருது இயற்கையா ஆனா கட்டுப்படுத்திக்குவே இல்ல நம்ம உடனே தீர்வு சொல் முதல்ல அவங்க என்ன எதிர்பாக்கறாங்க அப்படின்னா அவங்களோட உணர்வுகளை மட்டு நம்ம ஆமோதிக்கணு ஓகே எனக்கு இது வந்து எரிச்சலா இருக்கு இப்ப இந்த மாதிரி நடக்றது அப்படின்னு அவுங்க நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாங்கன்னா நாமளு ஆமாங்க எரிச்சலா தானே இருக்குமுல்ல இந்த மாதிரி அப்படிலா நடந்தா அப்படின்னு அவங்களோட அந்த இமோஷன்ஸ வந்து நம்மளு ஏத்துக்கணு அக்செப்ட் பண்ணி க்கணு அப்டிங்கற மாதிரிதா வந்து அவுங்களுடைய மனநிலை இருக்கு அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து மேலு மேலு பகிர்ந்துக்குறாங்க அஃப்கோர்ஸ் அது அந்த அந்த சூட்ல இருந்து வெள்ல வந்ததுக்கு அப்புறோ மெதுவா நா சொல்ரே ஏதாவது நா சொல்லணு நினைச்சாலு இப்படி இப்படிலா வந்து சில வழிகள் இருக்கு நீ யோசிச்சி பாரு அப்டின்னு மட்டு சொல்லிட்டு விட்டுறது இது பண்ணு
ஏன்னா கரெக்ட் தா இப்போ நீங்க சொல்றது அது நம்ம வந்து என்னன்னா அந்த சொலியூஷன் குடுத்துட்டு அதுக்கப்புறோ சரி இதுக்கப்புறோ உனக்கு சரின்னு தோணுச்சின்னா நீ பண்ணு அப்படிங்கற மாதிரி இருந்துச்சின்னா அவுங்க யோசிப்பாங்க இல்லையா கரெக்ட் கரெக்ட் இப்ப எனக்கு அதுக்காக டைம் இருக்கு பட் இருந்தாலு எனக்கு எப்படின்னா இப்போ குழந்தைங்க வீட்டில் அந்த ஆ என் மாப் எடுத்துட்டு தொடைக்கிறது அதுக்கப்புறோ வால் எல்லா கிளீன் பண்ணுறது அது எப்படின்னா எங்க ஏ இதோ இவங்களோட பாட்டிய பாத்து பாத்து புக்க எல்லா எடுக்கவே மாட்டாங்க நம்ம எவ்வளவு சொன்னாலு புக் எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த வேலை மட்டும் நம்ம செய்ய நம்ம சொல்லாமயே செய்யறாங்க எனக்கு அப்போ வந்து ஒரு சின்ன சேரி குழந்தைங்க தா இல்லன்ட்டு இல்ல ஆனா ஒண்ணு சொல்லுவோ இல்லிய அந்த குழந்தைங்கலா அதா அதான் மோல்டிங் ஸ்டேஜ்ஜே இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கே நம்ம ஓ கே பண்ணட்டு அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணா எனக்கு ஒரு பயோ அந்த மாதிரி சேரி இவுங்க மோல்டு வந்து இந்த மாதிரியே மோல்டு ஆயிருவாங்களான்னு பட் பரவாயில்ல நா இதுவு அதுவு ரெண்டு மிக்ஸ் மேட்சா வந்து இப்போதைக்கு ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கே பட் பாக்கலா எனக்கு அந்த பியூச்சர் பத்திதா கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்டா இருந்தது
உ இல்லநிச்சயமா இது வந்து இந்த பருவத்துக்கே உரிய ஒரு ஆர்வம் தா அது வந்து என்ன சொல்றது புதுசு புதுசா அவங்களுக்கு தோணுது நம்ம செய்யற வேலைகள் அதுனால வந்து அது என்ன சொல்றது எக்ஸ்பளோரேஷன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு ஆர்வத்துல வந்து அவுங்க பண்றாங்க ஆனா வளர வளர நீங்க கெஞ்சி கூப்படணுங்க அப்பதா வருவாங்க இப்ப எனக்கே ஞாப பகோ இருக்கு நீங்க சொல்லும்போ என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன வயசுல அதாவது எல் கே ஜி யூ கே ஜி படிக் கிற வயஸ்லலா நா செய்யற சமையல் செய்யறத பாத்துட்டு நானு பைனாப்பிள் ரசோ வ வக்கிறே நானு ஆரஞ்சு ரசோ வக்கிறே அப்டின் நா ட்ரை பண்ணா ஆனா இப்பல்லா வந் து வேற வழி இல்லாம சமைக்கணு அப்டின்னா சமைக்கிறா ஓகேங்க
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டு சேரி
அது வந்து நிச்சயமா எல்லா பரு வத்தயு நம்ம ப பெற்றோர்களா வந்து கடந்துதா வரணு
ம் கண்டிப்பா கண்டிப்பா அதுதா இப்ப ப்ராப்ளமே ஆக்சுவலி நம்மளோட ஜெனரேஷன்ல வந்து எல்லாமே சேரி ஓகே எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருந்தது இல்லயா ஆனா இப்போ எப்டின்னா ஏதாவது கொஞ்ச கூட ஜாஸ்தியா இரு ந்தா அது வந்து என்ன சொல்றது அ ஆபத்து அப்பிடின்னு நா சொல்லுவே
ம் இல்ல இல்ல பா கோமா சிந்திக்கிறத வளத்துட்டோனா அது அப்றோ ஒன்னு பிரச்சனைகள் இருக்காது தவறே செஞ்சாலு திருத்திக்குவாங்க
கண்டிப்பா ஹ சேரி ரொம்பவே இந்த விஷயத்துல நெறைய பகிர்ந்தது க்கு ரொம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி
ரொம்ப நன்றி மீண்டும் தொடர்வோம்
நன்றி வணக்கம்
நன்றி